சொல்லுங்கள் கேக்கு புல்லா என்ன பன் ட்ரிங்க
ப்ரோ இப்பதான் ப்ரோ படுத்தின்னுருக்கேன் ப்ரோ
நானும் பத் நானும் பத் துன் தான் இருக்கிறேன் ப்ரோ சேம் பிஞ்ச் ப்ரோ
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ என்ன ப்ரோ லீவா சண்டே வேல க்கு ஏதும் போலயா ப்ரோ
நைட் ஷிப்ட் ப்ரோ நைட் ஷிப்ட் வந்து படுத்துநிக்கேன் ப்ரோ நீ
ப்ரோ இல்ல ப்ரோ நேத்தான் ப்ரோ வேல நைட் எல்லாம் மேட்ச் பாத்தின்னு இப்பதான் ப்ரோ தூங்கணும்
என்ன வச்சிட்டா பால்
இப்ப வேர்ல்ட் கப் இல்ல ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ பாக்க முடில ப்ரோ யாரு
ப்ரோ ரெண்டு மேட்ச்மே ட்ரா ப்ரோ
என்னா ப்ரோ சொல் என்னாச்சு ப்ரோ ட்ராவா
ஆமா ப்ரோ பன்னண்ற மணி ஒரு மேட்ச் ப்ரோ சுவிட்சர்லாண்டுக்கும் காத்தாருக்கும் பஸ்டு நல்லா தான் ப்ரோ இருந் செரி சுவிட்சர்லாந்து அடிச்சாங்க ஒரு கோல் பாத்துன்னுருந்தேன் ப்ரோ
ஆமாமா சரி
சரி மூன்றரை மணிக்கு ஒரு மேட்ச் வேற பிரசில் ஆடுனாங்க
ஆஹ்
செரி அதுக்கு முன்னாடி செரி ஸ்விச்ர்லண்ட் தூங்கலாமேன்னு பாத்தா தூக்க கூட வரல ப்ரோ ட
இப்ப யா அப்ப யாரு சார் ஜெயிச்சுது யாருமே இல்லியா
ட்ரா மேட்ச் ப்ரோ ஒண்ணு அது ஆளுக்கு ஒண்ண ஒண்ணு இவுங்க ஒண்ணு அவுங்க ஒண்ணு சரி மூன்றரை மணி மேட்ச் செரி அது வந்து எப்படின்னா இது வேர்ல்டு கப்ல குரூப் ஸ்டேஜ்ன்னு இருக்கும்னு ப்ரோ
செரி ப்ரோ
அது வந்து நா ஒரு குரூப்ல நாலு டீமு சரியா ஒரு டீம் ஒரு டீம் ஒரு குரூப்ல நாலு டீம் எல்லாத் கூட ஒரு ஒரு மேட்சு ஒரு டீம் கூட மூணு டீமோட ஒரு மேட்ச் நடக்கோ
ஆ சரி ப்ரோ
ச்சா மூணு பாய்ன்ட்டு
ம்
டராப் பண்ணா ஒரு பாயிண்டு சரிங்களா இப்போ மூணு மேட்சு நடக்குதுல அந்த மூணு மேட்சுல யாரு நறையா பாயிண்ட் எடுத்து பர்ஸ்ட்டு செகண்டு எடுக்குறாங்களோ
ஆ
அவுங்க எல்லா குரூப்லயோ சே எப்படி ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டில விடுவாங்க அப்படியே அங்கிருந்து நாக் அவுட் அங்கிருந்து அப்படியே நாக் அவுட் யார் எது அப்படியே போகறாங்களோ ரிசல்ட் வந்தே ஆவணோ அதுக்கப்புறோ குரூப் ஜேஞ்சுக்கு அப்புறோ ரிசல்ட் வந்தே ஆவணோ எப்பிடி இப்ப ஆயிச்சுன்னா பெனால்டி வெச்சுருவாங்க பெனால்டி நறையா யாரு அடிக்கிறாங்களோ அவுங்க விண்ணு
ச இன்னிக்கு மாச்சிருக்கா ப்ரோ இன்னிக்கு மாச்சிருக்கா கேட்ட ப்ரோ அத பத்தி தெரியாது கேரளா பசங்க பேனரு அச்சிருந்தாங்க
யாரெல்லா ஆமா ப்ரோ நீங்க யார ப்ரோ மெஸ்ஸி யா நாள்டா அப்புறோ
மெர்சி ப்ரோ
ப்ரோ என்னைக்குமே மெஸ்ஸிதா ப்ரோ
அதா சொல்ற மெஸ்ஸி தா
ஆர்நூறு அடி ப்ரோ கேர்ளால நம்ம வெச் வெச்சிக்கறது
ஆமா ப்ரோ எவ்ளோ பெரிய பேனரு பாத்தீங்களா கேரளாஸ் பசங்க
ப்ரோ ப்ரோ அது என்ன கதனா மெஸ்ஸி ஃபேன்ஸு வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே மேக் பண்டானுங்க நம்ப மெஸ்ஸி ஃபேன்ஸ் என்ன கதன்னா வந்து நெய்மர் ஃபேன்ஸ் வந்து நானூறு அடி வெச்சிட்டாங்க அதுக்கு வந்து இவுங்க
யரு யாரு ஆஹ் சேரி ஆஹ் சேரி ப்ரோ ஆமாம ஆமாம சேரி அவங்க நான் ஃபர்ஸ்ட் ந அவங்க ஃபர்ஸ்ட் தான் வச்சாங்களா சேரி ப்ரோ
அது வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ராங்க யார் எவ்ளோ வச்சாலும் அத விட ஜாஸ்தி நாங்க வப்போம்னு சொல்லிட்டாங்க வெச்சு ப்ரோ அறுநூறு அ இவங்க நானூறு அடி ப்ரோ பிரேசீலு இவங்க ஆற்நூறு அடி
ஒன்னு ரெண்டு அடி பெர்சு
ஆற்நூறு அடினா எவ்ளோ ப்ரோ
ஏப்பா எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்ட உள்ளவா
ஏ ஆற்நூறு அடினா ஒரு ஒர் க்ரௌண்டே சுத்தலா ப்ரோ ஃபுட்பால் கிரௌண்டே சுத்தி இன்னோ ஒரு இர்நூறு இர்நூறு அடி சுத்தலா ப்ரோ அந்த மாரி ப்ரோ ஆற்நூறு அடினா
ஹா
அவ்வளோ பெர்சு வச்சிருக்காணுங்க ப்ரோ அதுக்கே அவனுங்க ஒரு லட்ச ரூாய் மேல செலவாய்ட்ருக்கோ ஒரு ஒன்ற லட்சோ மூணு லட்
அவங்களுக்கு எப்பிடி இவ்வளோ அவங்களுக்லா காசு வர்து நமக்கே வேலைக்கு பைசா சம்பாச்சி நாக்கு தள்ளுது அவங்க எப்டி பேனரு கட்டவுட்ல எப்
அவ ப்ரோ அது இன்ன கதானா அவங்க அண்ண வந்து கேரளாவு பொறுத்த வரிகோ
ஆஹ்
எந்த ஸ்பட்ஸ்சுமே மரியாதயில்ல ப்ரோ ஃபுட்பால்னா அவுங்கோ
ஏது இந்த கிரிக்கெட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட இல்லையா அவங்க கேர்ளா அவங்ளுக் இன் இ கிரிக்கெட் இட்ரெஸ்ட் இல்லையா கே ஃபுட்பால் மட்டுமா அவங்ளுக்கே
ப்ரோ நீங்க கேரளா லா போயிருக்கிங்ளா நீங்கோ
இல்ல நீங்க போய்கிறீங்களா
ப்ரோ போய்கிறே ப்ரோ கேரளா பொருத்தவரையு எப்படின்னா
ஆஹ்
மழ தா அது கேர்ளாலா
சமாஸ் ஃபுல்லா மழ தா தெரியு
ஆ நீங்க எங்கன்ன போங்கோ
ஆஹ்
நீங்க கேர்ளால எங்கன்னா போங்க ஒரு ஒரே எ ஊருக்கு ஒரு ஃபுட்பால் கிரௌண்டு தெருவு ஒரு கோர்ட் ஃபுட்பால் கிரௌண்டுன்னு இருகோ
ஆஹ் சேரி ப்ரோ
அவனுங்க ஃப்ரீ டைம்ல்லா ஃபுட்பால் த ப்ரோ ஆடுவானுகங்கோ இப்ப எப்டி நம்மோ கேம்ளா விளாட்ரோ
ஆஹ் கிரிக்கெட்டு கொக்கோ கபடி ஆஹ் சிசி அ ஆறு மணின் அவங்களுக்கு ஆஹ் ஃபுட்பாலு ஏ தே பெ கா கிரிக்கெட் க்கு கொ ல
ஆஹ்ஹா ப்ரோ அவங்க வந்து அந்த சின்ன சின்ன வயசுலந்தே அவங்க இதாயிட்டாங்க அவங்க அத்தின வருஷமா அவங்களுக்கு ஃபுட்பால் தா
அவங்க பரம அவங்க பரமையே சொல்லி கொடுத்தாங்களா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அவங்கல்லா வந்து கேரளா பொறுத்த வரையு ஃபுட்பால் தா கிரிக்கெட் எல்லா அவங்களுக்கு மரியாதையே இல்ல ப்ரோ கிரிக்கெட் எல்லா ஆஹ்
நம்மளு கிரிக்கெட் பத்தி நம்மள நம்மளு கிரிக்கெட் பத்தி எவனாச்சு பேனர் வச்சுக்கிறாங்களா எதுவு அடிக்கல பர்க்கா கேராகு பசங்க
கிரிக்கெட் எல்லா கிரிக்கெட் எல்லா வேஸ்ட்டு ப்ரோ ஃபுட்பால பொறுத்த வரைக்கு ஆஹ்
ஆஹ்
டாப் ஒன் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ ஃபுட்பாலு நெறைய ஃபேன்ஸ் வச்சுன்னுருக்குறாங்கோ
கேர்ளா பசங்களா
கேரளால ப்ரோ ஃபுட்பாலே நா சொல்லுறே ஃபுட்பாலு ஃபஸ்ட்ல இருக்குது
அவ்ளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஃபுட்பாலுக்கு மட்டும்தா அதனால ஃபுட் ஃபுட்பால் வந்து நெறைய ரீச்சு நம்ம இந்தியால தா வந்து கிரிக்கெட் அவ்வளோவோ ஃபுட்பாலு ப்பொறுத்த வரைக்கு நீங்க கேரளா நீங்க வெளி ஊர் எல்லா போயிட்டீங்கன்னா ஃபுட்பால் தா அர்ஜென்டீனா ஜெய்ச்சாங்கல்லப்
ஆமா ப்ரோ
ஒரே எடத்துல அஞ்சு லட்ச பேரு ப்ரோ அப்டியே வட்டாங்க
ஐயயோ
உ எ ஏ வந்தாங்கன்னா மெசி வ மிஸ் மெஸ்ஸி வந்தாரு
அந்த எடத்துக்கா
மெஸ்ஸி வந்து கப்பு ஜெயிசுட்டு வராரு அவுங்க வந்து இது போவாங்க இப்போ ஆர் சி பி ஜெஷ்ட்டு ஊர்வலம் போய் பத்து பேர் செத்தாங்கள
ஆமாமா ப்ரோ
போறது என்ன தெரியுமா பண்ணாங்கோ பசே நவுர முல்ல அதனால எலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போனாங்க நீங்க புட்பால் வேஸ் சி டீம்ம அடே பதினோரு பேரு ஹெலிகாப்டர்ல கூன் போனாங்க அவ்ளோ கூட்டம் ப்ரோ ஒரே ஒரு இப்ப சென்னைன்னு எடுத்துக்கோங்கள
ஆஹ்
சென்னையில எதனா ஒரு ஒரு ஏரியா பெரிய ஏரியாவ அப் ஒரே ஒரு அஞ்சு லட்சம் பேரு சேத்தனா எப் ப்படியிருக்கு
ஃபுல்லு க்க-க்க ஃபுல்லே கிரௌண்டே ஃபுல்லாயிடுமே
கிரௌண்ட் கெடையாது ப்ரோ கிரௌண்ட் ஃபுல்லால்ல அவ அ வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அவ ஊரு
ஊருக்கு ஐயோ அது அதா ப்ரோ செர் செர் செர் சொல்லு சொல்லு
அவ ஊருக்கு முடிச்சிட்டு அர்ஜென்டின்னா போறா ப்ரோ அர்ஜென்டினா போறோம் அவன் அப்படி அவ்வளோ பேரு ப்ரோ அவனுக்கு
ஃபுல்ல அங் ஊர் ஃபுல்ல ஃபுல்ல ட்டா ஆளுங்கலே
முப்பத்தஞ்சு வருஷோ நாப்பது வருஷோ கழிச்சு அடிச்சாங்க ப்ரோ வேர்ல்ட் கப்பே அவுங்கோ
முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம்லா சொன்ன நாள் எப்பா ஒரு வருஷௌ ரெண்டு வருஷௌ இல்ல
இப்போவு இருந்து இருக்குமோ
இந்த இது என்ன ப்ரோ சொல்ற அறுபது ஒரு வருஷமா தோத்துட்துருந்தாங்க
ஆ அந்த மாரி ஒரு ஃபுட்பால்லா வந்து ஏன்னா நீங்க பாத்தீங்களா நீங்க மேட்சு
இல்ல நான் பாக்கலா ப்ரோ நா நைட் ஷிஃப்ட் இல்ல பேர பசங்களா வச்சிருந்தாங்களா செரி பாக்கலா நா
மூன்ற மூன்றரை மணிக்கு மேட்சு ப்ரோ பிரேசிலதா மொராக்கோ சைடு ஆனாங்க ப்ரோ ஆனா பிரேசில் வந்து நெய்மர் வந்து இன்சுரி
ஆஹ் என்னாச்சு என்னாச் சிஞ்சிரு என்னாச்சு அவனுக் அவனுக்கு
நேமா இருக்கு வயசு வந்து முப்பத்ரெண்டுதா
ஆஹ்
அவங்க கால பாத்தீங்கன்னு நெனச்சுக்கோங்கோ ஃபுல்லா ச சரிதா இருக்குமே ஒனக்கு
ஏ அச்சச்ச வாலிபோ அச்சச்ச
பாருங்கோ வில்லாரத்த பாத்துக்கறீங்களா நீங்கோ
இல்ல இல்ல இப்ப ந நேத்து அவ வெளாந்தனா
என்ன ப்ரோ
நைட்டு் நைட்டு் வளந்தோனா கேட்டே
நைட்டு அவன பெஞ்சுல போட்டாங்க ப்ரோ சப்ஸ்யூட்ல தா நா உள்ள வரல அவங்க இன்ஞ்சிரி ஏனா அவ வ் விளாடுவா ப்ரோ
ஆஹ்
அவ விளையாறத பாத்து எல்லா டென்ஷன் ஆயிடுவானுங்கோ அந்த மாரி ஆடுவா அவ அவங்கிட்ட பாலே எடுக்க முடியாது
ஆ
அவங்கிட்ட பாலே எடுக்க முடியாது அந்த மாரி பண்ருவா அவ அதனால வந்து அவன அச்சிருவானுங்கோ நெய்மாறு காலை ஓச்சறது இந்த மாரி அது மாரி ஒன் நெறைய சர்ஜரி காலெல்லா அதனாலதா அவ ன சும்மா தொட்டாதே அவனக்கு எதனா ஆயிறது அதனால மறுபடியு அவனுக்கு இன்ஞ்சுரி
ஹ ஹ
ஆ அவமாட்டந்தா ப்ரோ இது பிரெசிலுக்கு ஏனா எனக்கு வந்து பஸ்டு மெஸ்ஸி செகண்டு நெய்மாறு அவ்ள்தா கிரிகெ ட்னா உங்களுக்கு யாரு புடிக்கு ப்ரோ
நெமோஸ்தா நிட்டு ப்ரோ
எம் எஸ் தோனி தா ப்ரோ சும்மா இவனுக நம் பெரி தமிழ்நாடுல இருந்துனு ஆர் சி பி சப்போர்ட் பண்றானுங்க ப்ரோ
யா ப்ரோ அது ஆசு ஆர் சி பி க்கே சப்போர்ட் பண்றாங்க சோ அவங்களே வின் பண்ணாங்களே
ஆ இதே நீங்க பேங்களூர் போயே ப்ரோ புல்லா ஆர் சி பி தா சப்போர்ட் பண்ணுவானுங்க
யாது இது யூமி யாது தெர்ல என்னாத்துக்கு ஆசு சி பி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணு
என்னா ப்ரோ இதெல்லா இப்டில்லா பண்ணா எல் டி ப்ரோ நம்போ நம்ம ஊர்ல நம்மதா ப்ரோ தமிழ்நாட்ல இருக்கிறவனுக்கு இதா ப்ரோ
ஆ
நம்ம ஊரு
நம்ம ஊருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானு வெளி ஊருக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒண்ணுமே புல சா வோ கேவ கேட்டா வந்துறாங்க கோ உ கோ கோப்ப ஆ நம்ம ஊருக்காரனா ஆவ அதுவும் இல்ல த ரமொஸ நம்ம ஊரு சென்னை
உம் வந்து அந்த ஒரு மேட்சலயு ப்ப ஆட்ச்ச ப்ரோ பாத்திய ப்ரோ மேட்ச் சு நீ அதா இது ப்ரோ உருவேல் பட்டேல் ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆச்சாமனிப்பா ப்ரோ ஒன்பது பால்கு என்னமோ ப்ரோ
ஆஹ் மன்ன ஆ ஆமா டோர்
செம்ம அடிச் அடிச்சா ப்ரோ அவோ பாத்துனு இருக்க ப்ரோ நானு வேலக்கு போயிட்டு சென்னைிலதான் வேல செஞ்சிருந்த இருந்த அப்போ
ஆஹ் இப்ப எங்குட்டு இருங்க ப்ரோ நீ
இப்போ நான் வரு ஊருக்கு ஊருக்கு ஊர்ல இருக்கிற போ நான் ஊ ஒரு ஒரு ப் போய் செஞ்சிட்டு வருவ வேல
என்ன வேல ப்ரோ
ப்ரோ நான் வந்து பெயிண்டிங் தான் ப்ரோ பெயிண்டர் ப்ரோ நானு
ஒர்க்கு வேல பெண்டிங் பெண்டிங்னா வீட்டுக்கு பெயிண்ட அடிக்கலா அதா
ஆமா ப்ரோ நீ எது எதுக்கு சொன்னாலு பெயிண்ட் அடி சொன்னா அடிச்சுடுவ ப்ரோ அவள தா நம்ம வேல
சம்பள அனுசுறுவங்க ப்ரோ உனுக்கெ நமக்கு
நம்ம லோக்கல்ல வந்து எழுநூறு ரூபா வருது ப்ரோ
ச ஒ நாளைக்கு கா
எய்ட்டு அவருக்கு
எட்டவரூக்கா எழுநூறு ரூபாவா ஒரு எட்டாவ இருக்கா
ஆமா பரோ
சரி வெளிநாடுல போனா வெளிவுறுல போனா
சென்னை பெங்களூர் லா போனனு நனச்சுகோ ப்ரோ
ஹம்
எட்டவருக்கு ஆயிரத்திநூறு ரூபா ப்ரோ
எ சரவல த எட்டவர்க்கே
ஆமாம் ப்ரோ அதான் சென்னைல்லாம் போயிட்டானா ஒரு பத்து நாள் தங்கன்னா வந்துரும் ப்ரோ
இற நீங்க என்ன நீங்க் அ அ அந் அந்த சாக்கு கேரளா போய் பாாத்துட்டு வந்துவீங்க தான புரோ
ஆ ஆமாம் ப்ரோ வேலக்கி தான் ப்ரோ போனா கேரளா போய் அப்டிய சுற்றி பார்த்தனே கோலிக்கோடு தெரியுமா ப்ரோ கேரளா கோழிக்கோடு ப்ரோ சரியான ஏரியா ப்ரோ அது அங்கெல்லாம் போயக்கிறல ப்ரோ நானு வேல செஞ்
வய செஞ்சு அப்டியே ஊர் சுட்டு போயிட்டுட்டு அப்டியே
ஆமா ப்ரோ சு சும்மா இருக்குபோ ஊர்சுத்தர தான் ஆஹ்
ஏ வே செஞ்ச மாரி சு
ப்ரோ
ஆஹ்
இன்னொரு கால்ல பேசலாம் ப்ரோ டைம் ஆயிடுச்சி இன்னோ நா ஒன்னரு வாட்டி கால்ல பேசுறேன் நன்றி தேங்க்யூ ப்ரோ ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ